ம்
என்னா பண்ணிட்ருக்க
நானா வீட்ட மாப்பு போட்டுட்ருக்க மாப்பு போட்டுட்டே பேசிட்டு இருக்க
அ அ எனக்கு இங்க தண்ணி வராததுனால காலையிலயே ஓரளவு எல்லா வேலையு முடிச்சுட்ட நானு
ம் ம் அப்ப தண்ணி வல்லன்னா எல்லா வேலையு முடிச்சிருவியா
ஆமா அங்க எட்டு மணி வரைக்கு தா கால கரண்ட்டு போர் ஓடு போய் தண்ணி புடிக்கணுன்ட்டு கொஞ்சோ சீக்கிரமா வேலைகள் எல்லா முடிச்சிட்டு அ போய் தண்ணியு புடிச்சிட்டு வந்து வச்சுட்டனா சாப்பாடு வேல மட்டு இருக் கு அவ வந்து பக்கத்து வீட்டுக்கு போன போய் சாப்ட்டுட்டா
ம்
அதனால அந்த ஒர்க்க முடிச்சுட்டு இப்போ நா சும்மா தா ஃப்ரீயாவே தா உக்காந்துருக்க
ஆனா இங்கியு முன்னாடில்லா எங்க சைடுலையு கார்ப்ரேஷன் தண்ணி வருதுல்ல அது ஒரு டைமிங்ல தா குடுப்பாங்க அந்த தண்ணிய அந்த தண்ணி வர்றதுக்குள்ள வேல பாக்கணு கால கரண்டு மத்தியான கரண்டுன்னு என்னமோ சொல்லுவாங்க அது என்னாத்துக் குன் தெர்ல இன்னைக்கு கால கரண்டு காலையில தண்ணி வரு அப்டிம்பாங்க
ஆமா ஆமா ஆமா
ஆ அந்த சமயம் பாத்தீங்கன்னா எல்லாரு எல்லா வேலையு முடிச்சிருவாங்க கால வேலல்லா அ
ஆமா
அது கூட நல்லதாப்பா போரு உள்ளவுங்க எப்ப இருந்தாலு நம்ம வீட்டு தண்ணிதானனு ஒரு அலச்
ஆமா ஆமா இப்ப நா எல்லா வேலையு ஓரளவு கிளீனா முடிச்சுட்டு சிங்க்லல்லா ஒரு பாத்தரமு இல்ல அடுப்பியு தொடச்சு கிடச்சு வச்சுட்ட
அதுவே பெரிய ஒரு நல்ல விஷ்யோ தெரியுமா
ஆமா எனக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கற மாரி இருக்கு இந்த மார்க்கெட்டு இல்லையா ரெண்டு நாளு அதுவே ஃப்ரீயா மூணு நாளைக்கு இப்ப ஃப்ரீயா நம்ம
ஆமா ஆ மைண்டு ஒரு மாரி ஐயோ வேலையே இல்லையேன்ருக்கா
ஆமா அப்படிதா இருக்கு
இக்குல ஓண்ட்ட
நா அதையு யோசிச்ச தையல் மிஷின எடுத்து எனக்கு ஒரு மூண் மெட்டீரியல் வந்து எங்க அக்கா கொடுத்தது கல்யாணத்தப் ப அது வேஸ்ட்டா கடக்கு அத போய் தைக்கினு அப்டின்னு ஒரு ஒ ஒ எண்ணோ வந்துகிட்டே இருக்கு வரப்பே செஞ்சாதா நம்ம எனக்கு அந்த ஒர்க்கு ம்
தெரியவே இல்லனாலு செல்லுலதா இப்ப எல்லாத்தையுமே போட்டு தெரிஞ்சுக்க முடியுதே
ஆமா யூடியூப்ல தா எல்லா வீடியோசு வருது தா அதுக்கு ரிலேட்டடா ஒன்னு த்த பாத்து இல்ல இல்ல எனக்கு ஓரளவு அதுக்கு ஐடியா இருக்கு ஏற்கனவே நா தைச்சதுனால அது கொஞ்சோ சிம்பிள் தான சுடிதார் தைக்கறது அதனால அது செஞ்சர்லா அப்டின்னு நனைக்கிற அதுக்கு மெட்டீரியல் இருக் கு லைனிங்லா இல்ல லைனிங் எடுத்து தைக்கணுமா அப்டின்னு ஒரு யோசனைலேயே இருக்க
லைனிங் இல்லனா என்ன அழுத்தமான துணியாதான இருக்கு
துணி அழுத்தமாதா இருக்
அழுத்த மான துணியா இருந்தா ரேஷன்ல வேஷ்டி தருவாங்க தெரியுமா அது காட்டன் மாரி தா இருக்கு அந்த வேஷ்டிய உள்ள வச்சுதச்சா சுருக்காது சுருக்காது நா அந்த மாதிரி நெறைய டிரெஸ்ஸு தச்சு அந்த ட்ரெஸ்யல்லா நல்லா இன்னமு சரி நல்லாதா இருக்கு நல்ல இதுதா என்ன ஒரு மாரி காட்டன்
ரெண்டு மெட்டீரியல் இருக்கு எனக்கு என்ன நம்ம செஞ்சிருவோமா அட்லீஸ்ட் மேல உள்ள டாப்பு தைச்சிட்டாக் கூட ஒகே ஓகேதான
உ பேண்ட் தக்கிறதுதா உள்ளதுலயே ஈஸியான வேல
ஆ எனக்கு ஆ அந்தளவுக்கு நா அத பண்ணதில்ல டாப் செஞ்சிருக்கே பேண்ட் ஞாபகோ இல்லகனி ஞாபகோ இருக்கு அதுவு அதே மாரிதா போட்டு அப்டியே அளவு எடுத்து அப்டியே தைக்கிறதுதா எதவும் ச என்னமோ அந்த அளவுக்கு அது ஒரு கான்பிடென்ட் இல்ல இதுல உள்ள கான்பிடென்ட் அதுல இல்ல இதுன சியா செஞ்சிருவேன்னு தோனுது
உ எனக்கு என்னமோ பேண்ட் தைக்கிறது ரொம்ப ஈஸி அப்டிங்கிற மாதிரியே இருக்கு ஏன்னா அது ஈஸியா ஜாயின் பண்ணில்லா அதுல ரொம்ப ஈஸி தெ தைக்கிறவங்களுக்கு தெரியு பேண்ட்டு தா ஈசி
நா ரொம்ப பண்ணதில்ல அதுனால நறுக்கிட்டா தச்சிர்லா எனக்கு நறுக்குனது இல்லந்துற அப்டிநால ச வீடியோ பாத்துக்க வேண்டிதுதா ரெபரன்ஸுக்கு அதை பாத் இது செய்யலா அப்டின்னு ஒரு ஐடியாவில இருக்கே இன்னொரு வேலை ஒன்னு பெண்டிங் இருக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு ஆதார் கார்டு இணைக்கணுல அது வந்து தம்பிக்கு பெண் வந்து பிங்கர் வைக்கணு அது வச்சாதா வந்து அங்க போய் யேணைக்க முடியு அதுனால இன்னிக்கு ஆபீஸ் துறந்துயிருக்குமா துறக்காதா ஆதார் சேவை இ சேவை இ சேவை மையம்
உ
அது தொறந்திருக்கு அப்டின்னா போய் அவனுக்கு நானா போய் செஞ்சதா ஏன்னா இவங்க அப்பாவை எதிர் பாத்தா அவுங்க வர நேரத்துக்கு ஆஃபீஸ் தொறந்திருக்காது லஞ்சு டைம் அது இதுன்னு டிலே ஆகிடு இவுங்களுமே வந்த டயட்ல தூங்கிடுவாங்க அதா நானா போய் பாக்கலான்னு ஒரு ஐடியாவ்ல உட்காந்திருக்கே
அவுங்க வேலை அப்படிங்கிறப்ப நீங்கதா அதுக்குஏத்த மாதிரி நீதா கிளம்பி போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும் அது என்னன்னு பாரு இன்னைக்குதா வேலை வேற ஒன்னு இல்ல எல்லா வேலையு முடிச்சுட்டேங்கிற
அதுதா நா யோசிச்சிட்டே இருக்கே என்ன பண்ணலா அப்டின்னு ஆ அதா கேட்ருக்கே ஆ அங்க தானே எங்க மாமனார் ஊர்ல தா இ சேவை மையோ இருக்கு இங்க நல்ல சத்தை ஆபிஸ் திறந்திருந்ததுன்னா சொல்லுங்க டோக்கன் போடுற மாதிரிந்தான் போட்டு வச்சிருடுங்க நா வரே அப்படின்னு சொன்னே
உ
அப்டியே நானே செய்ய முடியுனா நா செஞ்சுட்டு வந்தரே அப்படின்னாங்க சரி என்னன்னு பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க நா கிளம்புறே அப்டின்னு சொல்லி வச்சிருக்கே
சாப்பாடு வேலைல்லா முடிஞ்சுட்டா இனிமே தானா
மட்டு செய்யணு அது பக்கத்து வீட்டுல போயிட்டு இவ கஞ்சி குடிச்சுட்டா
உ
துனால அவுங்க வந்து ரெகுலரா காலையிலேயே செஞ்சடுறாங்களா அதுனால இவ அங்க போனோனா அங்க போய் சாப்டுட்டா இப்ப நா செஞ்சாலுமே அவ சாப்ட மாட்டா நா மட்டுதா இப்ப இருக்கனா
ஹும் வைத்திய காய போட ஒண்டியமா இருக்கோ ஒண்டியமா இருக்கு சாப்
இல்ல இல்ல ல்ல பசி இருந்தது நா நா போய் செஞ்சிடுவே எனக் பசிக்கல சேரின்ட்டு உக்கார்ந்து இருக்கே
ம் ம் எனக்கே என்னுமோ காஃபி போட்டு குடிச்சா நல்லா ருக்கு அப்டி இருக்கு கால சாப்பாடு இங்க முன்னாடியே முடிஞ்சிட்டுங்கிறதுனால அடுத்து என்னமோ காஃபிய தேட டுது வாய்
ஆமா
ம் இப்பப்ப பாப்பா ரெண்டு பேருமே கொஞ்சோ அந்த கா ஃபில்லா போட கத்துக்கிட்டாங்க பா ப்பா காஃபி வேணுனு ஆர்டர் பண்ணா போது ஹோட்டல்ல எல்லா வர மாரி நாமங்க காஃபி கைல வந்துருது என்ன ஒருனு ஒரு ஒரு நேரோ அப்டியே மொரண்டு பிடிச்சிட் நிக்கியு
செரி செரி நல்லா இருக்கா டேஸ் வீட்ல நல்லா போட முடிய தெரியுதா கரெக்டா பக்குவமா அப்டியா
ச்சிய விட அவுங்க போடுற காஃபி சூப்பர்ங்கிற அளவுக்கு போடுது பெருசு ம் என்ன ஊ யா மிஸ்டேக் அப்டின்னு அதுல கொறை அப்டின்னா ஜீனி சம்டைம் வந்து ஒரு பிஞ்சு கூட போயிது
அப்ப என்ன பண்ணனு கரெக்டா அளவு இதுதாண்டி அப்டினு சொல்லிட்டா அதே அளவு க்கு செஞ்சிருவாங்க ஆ ஒரு டம்ளர்ல மொதல்ல அளந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஒரு இதுன்னா இவ்ளோ துன் தா போடணு அதுக்கு மேல போட கூடாது வேணுனா நம்ம எக்ஸ்ட்டா போட்டுக்கிலா
நம்ம அதிகமாயிட்டுனா கொறைக்க முடியாது ஹ
ரெகுலரா அதே அளவுக்கு தா ஒரு டம்ளருக்கு அளவு அளந்து போட்ட அந்த இது மாறாது ஏனா இப்பதன ஃபஸ்ட்டு செஞ்சிட்டு இருக்கிற அப்போ நம்ம அளவு மாத்தினாதான உனக்கு முன்ன பின்ன ஆகு அதே அளவு ஃபாலோ பண்ணா ரெகுலரா அதே மாதிரி இருக்கு
ஆமா அதே பாக்கெட் தா அதே காபி தூள் தா இதையு சொல்லிட்டானா கரெக்டா ஃபாலோ பண்ணணுணா நா அத அவ்ளோ கா கவனிச்சு சொல்லல
ம்
நானு அப்டியே பேசிக்கிட்டே மாப்பா போட்டுட்டே
ம் கொஞ்ச கொஞ்சமா வேலயே கத்துக்கிட் டா பிள்ளைங்களுக்கு நம்ம வேல கத்து குடுக்காமல்லா இருக்க கூடாது அது அந்த பிள்ளைங்களோட வேலையையாவது அதுங்க செய்யிற அளவுக்கு நம்ம வந்து
அய்யயோ நீ வேற வேலைய கத்துக்க கூடாத வீட்ல இருந்தப்ப தையல் தையல் தையலு டுயூஷனு அப்டின்னு சொல்ட்டு அதுலயே கவனோ போயிட்டா வேல கத்துக்கணு ஏ அப்போ வந்து எனக்கு செய்யணுனே இல்ல எல்லா செஞ்சு கைல குடுத்து சொகுசு கட்டிட்டாங்களா ஆ ஒக்கார்ந்து கிட் டு தட்டுல கை கழுவி இப்டி ஓரத்துல கீழ வச்சி எடுத்துட் போற அளவுக்கு நம்ம இருந்துபுட்டு
ஹ
அது வந்து செல்லங்றத தாண்டி நம்ம ஒரு வேல பாத்தோ செரி பாவோ அது வேல பாக்குறது இவ்ளோது செய்யணுமானு நெனைச்சி நெனைச்சியே உதவி செய்றன்னுட்டு இது வந்து நா இப்ப திட்டுறனே எங்க அம்மாவ தான் து அப்ப சொகுசா இருக்க வுட்டுட்டு இப்ப நா அவஸ்தப்பட்டுட்ருக்கேன்ன நாளைக்கி என் பொண்ணு என்ன கண்டிப்பா திட்டுவா திட்டு வாங்காத அளவுக்கு தா ஆ திட்டு வாங்காத அளவுக்கு
பிள்ளைகள வந்து செஞ்சாலே போதும் ஆமா ஆமா
பாப்பா பக்கத்து வூட்ல இருந்து வந்துட்டு போலருக்கே
போன்ல சொல்லிச்சு அம்மா இட்லி ஊத்து
வந்துட்டால்
ஆ வந்துட்டா வந்துட்டா
பேச்சுக் கொரலுகேக்குது சைடுல அவ பேசுர்து
ஆமா ஆமா
பசிக்கிதுன் ஆரம்மிக்க போறா இப்ப
இல்ல இல்ல அவ ஏற்கனவே சாப்டத்து நா ல வந்து இல்ல இல்ல அவ சாப்ட்டதுனால வந்து இப்ப பசி க்காது கண்டிப்பா ஒரு கா பத்து நிமிஷோ கழிச்சி செய்ய வேண்டிய வரு
ஆ
புள்ளைங்க ஒத்துழச்சாவே நெறைய ஸ்ட்ரெஸ் நமக்கு கொறையுது இல்ல
ஆமா இவ வந்து எப்பவு எதாவ்து இங்க குப்பைய போட்டுட்டே இருப்பா இப்ப என்னன் தெரில ரெண்டு நாளா அவ அண்ண இல்லாததுனால இவ எங்கிட்ட இருக்கவே மாட்றா இப்ப நா தா தனியா உட்காந்துருகற மாரி இருக் கு ஆ என்னன்னா இங்க குப்பைய போட்டுக்கிட்டு அத தள்ளி அள்ளி கொட்டும் ரெண்டும் சேந்துக்கிட்டு அத அள்ளி கொட்டுறது தண்ணி எடுத்து ஊத்துறது இந்த வேலையெல்லாம் தா பாத்துட் இருக்கும் பேனான்னா அங்கயே இருக் குறனால எங்க வீடு நா நேத்து கூட்டுனது அப்டியே இருக்கு கூட்ன மாரியே இருக்கு வீடு
பரவாயில்ல வேல இல்லாம இருந்தாலே நமக்கு வந்து ஸ்ட்ரெசு ஃப்ரீ
ஆமாமா கண்டிப்பா
ஆ அதுக்குதா நானு போராடிட்டு கடக்கேன் அப்டிதா வைக்கணூனு எங்க இப்ப காப்பி போட்டா ஆத்தற்துக்கு ஒரு டம்ளரு கீழ ஊத்தி அத க்கிறதுக் ஒரு துணி அப்டின் இப்ப இவ சேர்த்தருவாளுங்க ரெண்டு பேரும் ம் ம் சேரி பொறவு இல்லாம இருந்தாலு நம்மளுக்கும் ஒரு இது புரியாது நீ சொல்றல வச்சது வச்ச மாரியே இருக் குனு அதுவு நமக்கு முடியாது
இதெல்லா வந்து இந்த ஸ்டேஜ்ல மட்டும் தா இந்த பிள்ளைங்க இதெல்லா பண்ணு வளந்ததுக் அப்றம் நம்ம எதிர்பார்த்தாலா அதெல்லா நடக் காதுல
ஆமா அது நம்மள திட்டும் ஏன் ப்பு போட்ட எடத்துல நடக்கற ய இத இங்க கொட்ற இத ஒழுங்கா வச்சுக்கிட் டா என்னா அப்டினு நம்மள கேள்வி கேப்பாங்க
ஆமா
ஒரு ஸ்டேஜ்க் அப்போறம் நம்மளே வந்துட்டு இதெல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சுறுவோம் இந்த மாரிலா இருந்ததுல்ல இப்ப வேணா இது வந்து தொல்ல பண்ற மாரி இரு க்கும் ஆனா அப்ப வந்து இதெல்லா இதெல்லா பண்ணியே அப்டின் சொல்லி நம்ம நெனைச்சி பாப்போல்ல
முன்னாடில்லா நம்பல்லா சின்ன புள்ளயா இருக்கும்போது எதையுமே நம்ப அப்பா அம்மா ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து வச்சதுல்ல ஃபோட்டோங்கறதே ஏதா ஒரு பங்ஷன் வூட்ல நம்ம எடுக்கறதோட சரி ம் ஆனா இப்ப நம்ம பிள்ளைங்க செய்ற சேட்டையில ஆரம்பிச்சி அவுங்க பண்ற நல்ல குறும்புகள் எல்லாத்தையு நம்ம வந்து பதிய பதுஞ்சுக்குறோ செல்லுல பதுஞ்சுக்கிட்டு ரெக்கார்டு பண்ணி அத வந்து போட்டு ஃப்யூச்சர்ல பாக்கும் போது இப்ப ஏ பிள்ளைங்க இவ்வளோ பெரிய பிள்ளைங்களானாலு அத பாக்குறப்போ அவுங்களுக்கு சந்தோஷோ நம்மள எப்டிதா வளத் தோ நம்ம பிள்ளைங்களங்கிறது எப்டிதா தெரியு
ஆமாம் நெறய இந்த வ வசதில்லா நமக்கு கெடையாது இப்பதா டச் ஃபோன் எல்லாருமே அதுதா வச்சுருக்காங்க நிம்ஷத்துக்கு நிம்ஷோ எடுத்துக்கிட்டு
ஃபோன அமிக்கி ஆ ஆன் பண்ணி பேச தெரியாத அத்தன பேருக்கிட்டயுமே டச் ஃபோன்ருக்கு
ஆமா இப்ப அப்டிதா எவ்ளவோ முன்னேற்றோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பத்து பத்து வருஷத்துக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா அதுல அவ்வளோ மாற்றம் ஃபோன் இல்லாத ஆளே கெடையாது இப்ப சோ யாருமே ஃபோன் இல்லன்னு ஒருத்தவுங்க இருக்காங்கன்னா அது அதிசயமா இருக்கு இப்ப
எங்க வீ எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க இந்த செல்ல ஆன் பண்ணி குடு இந்த செல்லுக்கு நம்பர் போட்டு குடு அப்டின்னு வந்தாங்க இன்னைக்கி பாத்தீங்கன்னா ஒருத்த கையில ஒரு செல்ல வச்சுக்கிட்டு அப்பிடி இப்டி கைய கீழ இந்து இப்டி மேல தள்றது பாருயா எவ்வளோ மாற்றோ இல்ல
எங்க வயசான பாட்டில்லா யூடியூப்ல ரீல்ஸ்லா பாத்துட்ருக்காங்க இன்ஸ்டாகிராம் யூடியூபுன் ஓபன் பண்ணி வ
எனக்கு நா நா நல்லாதா இருக்கு அது பாவோ நல்லாருக்கட்டு எல்லாருமே
ஆமா இல்லன்னா அவுங்கல்லா போய் வெளி உலகத்த பாக்குறதுக்கு வேல இல்லல்ல செல பேரு தா வந்து இப்ப அவுங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து வெளில லா அழச்சுக்கிட்டு போவாங்க இவங்கல்லா அதலா பாத்துருக்கயே வாய்ப்பு இல்ல இதல்லா புதுசு அவுங்களுக்கு அவுங்க ஆனா இவங் காலகட்டத் துலயே இதல்லா பாத்துற்றாங்கல்ல அதுவே பெரிய விஷ்யோந் தா ஒரு பக்கோ கெட்டதுனு சொன்னாலுமே ஒரு பக்கோ இதுல நல்லது இருக்குத்தா இல்லியா
ஏ இவ்ளோ ஏ சொல்றீங்க இந்த டி வி எல்லா பாத்துக்கிட்டு ம் முன்னாடி உக்காந்துட்டு சீரியல மட்டுமே பாத்துக்கிட்டு அதுல எப்டி சண்ட போட்றாங்கன் பாத்துட்டு பேசுன கால போக
ஆமா ஆமா ஆமா